ஹலோ ஆ நான் செய்யும் தப்பே நான் உணர்ந்து விட்டே
என்னஸ் தப்பு செய்கிறாய்
அதாவுது நீ பேச வரும்போது நான் குறுக்கு குறுக்க நெறையா முறை பேசுகிறேன் அதுதான் ஒரு பெரியோன் தப்பு
ஆம் இனி நீ அப்டி உரையாடாதே
ஆ சரி சரி இரண்டு கால் தான போய்ருக்கு நம்ம ஏ தமிழ் பேசிட்ருக்கோ சம்பந்தமே இல்லாம
ஆமா நம்ம நார்ம்ல பேஸ்லாம் நா வந்துட்டு கு அ நா வந்துட்டு புதுசா ஒரு அந்த இந்த இது மாறி இருக்குல்ல குட்டி பாட்டுல்ல மருந்து மாறி எடுத்து மூனு சொட்டு முகத்துல விட் டு தேப்பாங்கல்ல ஆ அது வந்து நா புது ஒன்னு வாங்குனே ஏன்னா ஏ மூஞ்சிலெல்லா வந்துட்டு நெறையா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு முகப் பொருட்கள் வர ஆரம்மிச் னால அ எனக் வந்துட் ட்டு நா தேடி பாத்ததுல அது ஒன்னு வந்துச்சு அது நா போட்டதும் ஏ மூஞ்சில கருப்பா புள்ளி இருக்குலங்க குத்து குத்தாக அதெல்லாம் இரண்டு நாட் களில் போய்விட்டது
இரண்டு நாட்கள் லீவ்வா
ஆமா அந்த கருப்பு குத்தாக இருப்பது வந்துட்டு ரெண்டு நாளே போயிடுச்சு ங்கயு ரெண்டு மூணு கருப் அது வந்துட்டு கொஞ்சோ குட்டியா இருக்கு அது அப்படியே போடபோக வந்துரும்மா அப்பறோ கொஞ்சம் பிம்பில்லா அடங்கியிருக்கு வராம எனக்கு வந்துட்டு உதடு இருக்குல்ல உதட்டுக்கு மேல ஒன்னு புதுசா வந்துடுச்சு வாய் வீங்கி வாய தொறக் க்க முடியாம அனுமான் மாரியிருந்தே
ஓ அருமை அதுக்கு என்ன பண்ண போற
இதோ அமிங்கிருச்சு கொஞ்சோ
ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லா எப்புடி பன்னனுன் தெரியாது மூஞ்சிக்கு என்னச்சுனா எனக்கு முகப்பருவு தா இல்ல கருவலையோன்னு ஒருத்த இருக்காம்பாரு அவந்தா நா அது மட்டு இல்லேன்னா அப்றோ அவ்ளோ தா கெத்து நா சும்மாவே போடுவே சீனு இதுல இந்த எப்படீன்னா எனக்கு வந்ட்டு இந்த முகப்பருக்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட எனக்கு ப்ரெச்சனையே இல்ல ஓகே அதெல்லா கூட நார் மல் தா விட்டுருவே ச்ச ஆனா எனக்கிருக்க கருவளையமு என்னோட வாய சுத்தி ஒரு கருப்பு
உம்
கண்ணம் கிட்ட ரெண்டு கண்ணோ கிட்ட மட்டு வெல்ல பின்ன வாய் சுத்தி கருப்பு கருவலயோ நெத்திக்கிட்ட வெள்ள இந்த மாரி ஒரு அசி ங்கத்த நா எ வாழ்க்கேய்ல எங்கிமே பாத்ததில்ல எனக் என்ன பண்றதுன்னே தெர்ல எதாச்சு நல்ல தா ஒன்னு சொல்லு பாக்லா இதுக்கு இது போடு அப்டின்னு இந்த இப்புடி ச்ச ஒரே மாரி இது இல்லாம ஒரே மாரி வெள்ளையா இல்லாம அங்க அங்க அப்படி இப்டி இருக்குல்ல அதுக்கு என்ன பண்றது
அன் ஈவன் அ அதுக்கு வந்துட்டு நா ஒன்னு பாத்து வெச்சுருக்கே அத உனக்கு நா அனுப்புற அது போடு நீ அது வந்துட்டு நல்லாதா இருக்குமாமா அ
இப்டி அங்கங்க கருப்பா இருக்கறக்கு அது போட்டா செரியாய்டு
ஆமாம் செரி ஆயிடு ஒரே அ ஒரே டோனாயிறு முக ஃபுல்லா ஒரே கலராயிரு
அப்ப எனக்கு அதுதா வேணு நா கருவலயத்க்கு வந்து ஒண்ணு பாத்து வெச் க அது வந்துட்டு மருத்துவர் ஒருத்தர் இது பண்ணது அவுரோட இதோட அவுரோட ம் ச்ச அந்த இது அவுரோட அவுர வந்துட்டு ஓகே இத நீங்க சி இது பண்ணிக்லா வித்துக்லா அப்டின் சொல்லி அவரோட ஒரு தோட அவரோட கையெழுத்தோட பண்ண ஒரு விஷ்யொ அது வந்துட்டு முன்னூறு ருவா அந் அது ஆல்ரெடி கொஞ்சொ நல்ல காசுதா ஆனா வந்துட்டு அது முன்னூறுவாய்க் கிப்போ போட்ருக்காங்ளா ஆனா இப்ப அதே இது இருக்கானு இல்லயான்னு தெர்ல இப்ப அது போட்டம்னா வந்துரு வந்துட்டு அத நம்ம நம் நம்ம கண்ணுக்கு கீழ உருட்டி தேச்சுட்டுருந்தொனா ரெண் டு மாசத்துல போயிடுமாமா கருவலயொல்லா
அப்பொ பெசாம் வாங்கி போடு
ஆனா நம்ப முடியலன்னா என்ன பண்றது எப்டி நம்ம எப்டி நம்புற து
அப்டி வந்துட்டு மொகத்துல பூசறததியா டியெல்லா நம்மளாவே கற்பன பண்ணிக்க கூடாது நம்ம வாங்கி யூஸ் பண்ணணு
ம் எங்கிட்ட காசு இல்லை நான் சம்பாரிச்சேன்னா இந்த இதுலயே நா சம்பாரிச்சுட்டன்னா வாங்கிடுவ ஃபஸ்ட் கருவளைய வாங்கிட்டு ஒதட்டுக் போடுறத வாங்கிட்ட பின்ன வேற என்ன இ இப்பதைக்கு அது போதும் பின்ன நீ அனுப்பறது பின்ன இந்த கருவளையத்துக் போடுறது மட்டு நா ஆட்ரு போட்டுருவ
உம்
அங்கங்க டப்புன்னு என்னை அறியாம ஆங்கில வார்த்தைகள் வந்துருது
பராவல பராவல உம் அப்பறம்
உம் அப்பறம் வேற என்ன உனக்கு ஏன் கல் அப்ப போய் வச்சிருக் க்காங்க
என்ன
உனக்கு ஏன் கல்லூரி அப்ப போய் வச்சிருக்காங்க
அஹ் ஏனென்றால் இந்த மருத்துவர் ஆகவதற்கு ஒரு எக்ஸாம் தள்ளி போட்ருக்காங்கல்லவா ஆஹ் அந்த எக்ஸாம் வந்துட்டு திரும்பியும் நடத்தி விட்டு அதுக்காக இது வருமாமா ஆஹ் அந்த தேர்ச்சி வருமாமா அது வந்தக்கப்புறமா ஆனா எலத்தியும் கூப்பிட்டு அ இந்த கவுன்சிலிங் போடுறது போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுல யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு பா த்துட்டு எல்லாத்தோட அ பள்ளிக்கூடத்துல இருந்து வர இன்ஃபர்மேஷன் எல்லா வாங்கி அதுக்கப்பறம தா எனக்கு கல்லூரி வந்து தறப்பாங்களாமா
அதுக்காக தா இவ்வளோ லே
ஆமா அதுக்காகதா ஏனென்றால் இது வந்துட்டு மருத்துவமனை சம்பந்தப்பட்ட ஒரு கல்லூரி
ஓ இவ்வளோ தாமதம்மாகுவது இதுக்கு இதற்கு
ஆ இதற்காக தா எனக்கு வந்து தினமும் இது யூனிபார்ம் சரியா
ஓ தினமும் யூனிஃபார்ம்
ஆம் தினமும் யூனிஃபார்ம் போட வேண்டும் ஆ அதற்கு மேல வந்து வெள்ள கலர் எடுத்து போட்டுக்கணும் அவளோ தா அதுக்கு அதுக்கப்பறம் வந்துட்டு வேற என்ன போண்ணும் அவ்வளவுதா அதுக்கப்புறம் இந்தம நாங்க வந்து ஹ ஹாஸ்பிட்டல் குள்ள என்னோட காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அது பக்கத்து பில்டிங் தா வந்துட்டு இது என்னோட காலேஜ்
ஆ
அதுனால அது வந்துட்டு அங்க உள்ள வந்துட்டு எந்த ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு ஆ எந்த ஒரு என்டர்டெயன்மெண்டும் அங்க நடக்காது
ஓ இப்படிப்பட்ட கல்லூரி எவர் வந்து சேருவார்
அதுக்கு வந்து ஒரே போட்டி ஆமா அதற்கு வந்து ஒரே போட்டி ஏனென்றால் இதில் படித்தால் இப்போ நீங்க படிக்கிறதெல்லாம் வந்துட்டு திரும்பி இன்னொரு டிகிரி எக்ஸ்ட்ரா எல்லா பண்ணணுமாமா இது படித்தால் இதுக்கு நல்ல மதிப்பு இருக்கு கிறதாமா
மதிப்பிருக்கிறது எத்தன வருடம்
நான்கு வருடம்
நான்கு வருடம் நம்மல் கொண் கல்யாணமே பண்ணிடுவேன்
ஆமா நான் நான்கு வருடம் படித்து முடித்த பிறகு ஒரு வருடம் படித்ததற்கு உண்டான அந்த சான்றிதழை வச்சு எங்கயாச்சும் வேலை தேடி எல்லாம் கொஞ்சம் அறிவெல்லாம் வளர்த்ததுக்கு பிறகு ஆ ஒரு வருடம் அப்படி போய்விடும் அடுத்த வருடம் என்னை கல்யாணம் பண்ணி வச்சிர விடுவார்கள்
ஓ ருமான் அ நம்ம நம்மளின் இன்னொரு குட்டய நண்பர் அவர் எத்தனை வருடம் படிக்க வேண்டும்
இவரிடம் படிக்க வேண்டும்
ஓ அவரும் நான்கு வரு நானே ஐந்து வருடம் படித்துக் கொள்ள வேண்டும்
ஏன்
ஏனென்றால் நான் இதை படித்ததுக்கு பின்பு இனி ஒண்ணு படித் தால் தான்
ஆமா இது இவருக்கு மதிப்பு
இதுக்கு மதிப்பு இது ஒரு மதிப்பு இல்லாத ஒரு ஆடுகாலி ஆடுகாலி ஓடுகாலி இதுதான் அது அதனால இதுக்கு நான் இனி இரண்டு வருடமும் மூன்று வருடமும் படித்தால் மட்டுமே எனக்கு வேலை அமையும் இல்லை என்றால் வெளியே போடா அப்டின்னு என்னை அவமானம்படுத்திவிடுவார்கள் அவமதி ப்பார்கள் அதனால் நான் அதையும் பண்ண வேண்டும் ஆனால் அது வரைக்கும் எங்க அம்மா என்னை வீட்ல வைத்துக் கொண்டு வருது ஆச்சரியம் முக்கயமான விஷ் முக்கியம் அ ஏதாவது நல்ல வரன் கிடைத்தால் அவ்வளோதான் நமக்கு விடுவார்கள்
ஆமாம் இ இதற்காக அதுதான் நீங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த படிப்பை சூஸ் செய்தார்கள்
ம் தேர்ந்தெடு த்து கொண்டார்கள் அதாவது உன்னோட பெயர் ப்பில் தீ நம்ம ஏன் இப் பேசிட்டுருக்கோ நம்ம நார்மலாவே பேசலா அச்சச்சோ டக்கு டக்குன்னு உன்னோட பேர்ல நமக்கு இனியொரு நம்ம ஸ் நம் பள்ளிக்கூடத்துல ஒருத்தி படிச்சா ல்ல ச் பெண்கள் முன்னாடி அ எப்பொ நம்ம போது நம்ம பத்தாவது படிக்கும்போது நம்ம பத்தாவது படிக்கும்போதா இல்ல பதினொன்னாவது படிக் போதா ஏய் இல்லல்ல நம்ம பத்தாவது படிக்ம்போது
ஆஹ் சொல்லு ஆமா ஆமா ஆமா
பத்தாவ்து படிக்கும்போது ஓ பேர்ல ஒன்னோட பேர்லயே ஒருத்தி படிச்சால
ஆமா
அவளுக்கு வந்துட்டு கல்யாணோ
எப்போ
அவளுக்கா அடுத்த வா அடுத்த மாசொ கல்யாணோ இந்த எப்பவோ பிஃப்டீன்குள்ள எப் ஓ பதினஞ்சா தேதிக்குள எப்பொவோ அவளுக்கு கல்யாணோ அன்னைக்கி டீனு அப் அய டீனூ அக்கா போட்ருந்தாங்கல்ல
அப்பதா நா பாத்த பாத்துட்டு நா அவட்ட போய் கேட்டே அவட்ட போய் கேக்கல உ பேரு வச்சிருப்பாள அவட்டபெய் கேட்டேன் இந்த மாரி என்ன என்ன கதைன் கேட்டா அவ ஆமா நல்ல பைய அப்டி இப்டின் சொன்னா
ம் சேர் செரி எங்க அண்ணாக்கு கல்யாணோ பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம வயசுதா
ஆ
அவ்வளொதா
உங்க அண்ணாக்கு எத்தன வயசு
எங்க அண்ணாக்கு இருவத் தி நாலு வயசாச்சு
ஓ இருவத்தி நாலு ஒ ஓ சரி சரி சரி பொண்ணுக்கு நம்வய்ஸ் த பது
பதினெட்டு
ஓ ம் ம் இது மிகவு
ஆமா இரு நா கூப்பட்ற